வணக்கம் தோழி ஆ நல்லா இருக்கேங் நல்லா இருக்கேன் தோழி நீங்க நல்லா இருக் கீங்களா
ஆஹ் நல்லா இருக்கோந்தோழி ஹெவியா சாப்பிட்டாச்சு நெனக்கிற மத மதனு இருந்துச்சு
சரியாயிடு வெந்நீர் குடிங்க
ஆமா அதாவது ந இரவு நேரத்துல இருந்து ஆஹ் சாதோ எடுத்
ஆமாந் தோழி நீ அப்பறோ ஏன் தோழி சாதோ எடுத்துக்கிட்டீங்க வே வேற எதாவது இட்லி தோச அப்படி சாப்பிட்டுருக்கலாமே தோழி
கொட்றது சாதோ வீணா போதே எப்படி கொட்றது போட்டு போட்டு முழுங்கிதா பொத பொதன்னு ஆயாச்சு
ஆமாந்தோழி இந்த மாரி இது இந்த மாரி நைட்ல சாப்பிடறது அப்புறோ சாப்பாடு வீணா அப்படி எக்ஸ்ட்ரா எல்லாரு சாப்பிட்டுட்டு மீதி வெச்சிருக்கிறத அதயு தின்றது கொழந்தைங்களுக்கு குடுத்துட்டு மீதி இருக்கிறத நம்ம வாய்ல போட்டுக்கிறது இப்படியே சாப்பிட்டுதான் தோழி இப்படி ஆயிடறோ
உண்மயாவே அப்படிதா ஆயிறோ இங்கிருந்து மதியானோ செஞ்ச சாப் பாடு ஊட்டிவுட்டேன் அவங்க சாப்படல அதால கொஞ்சோ சாப்பிட்டாங்க அப்பறோ சாப்பிடல மதியோ சாப் ஃபர்ஸ்ட்டே சாப்பாடு வேண்டான்ட்டாங்க சேரி அதுக்காக வீணா போடினு சொல்ட்டு அதகளே அப்படியே வேற வாயில போட்ட அதுக்கப்பறோ எல்லாரு சாப்பிடும்போது சாப் பற மாரி ஆயிடுச்சு பசி ஏனா எனக்கு கொஞ்சந்தா எடுத்து வாய்ல போட்டேன் இருந்தாலு இன்னூறு அது ரெண்டாவது சாப்பாடு ஆயிடுச்சு இருந்
இது இப்படித்தான் தோழி நானும் பண்ணிட்டு இருக்கேன் இதனாலதா ஒடம்பு ஏறுது தோழி
அதுதா நானு காலைல எந்திருச்சு ஒரு வாக்கிங் ஆவது போவோ அப்டின் நெனைக்க நா யோசிக்கிறதல்லா நல்லாதா யோசிக்கற செயல்பாடு மி
அது ஒண்ணுல்ல தோழி நம்பொ ட்டு ஒரு வாரோ பத்து நாள் அப்டியே பல்ல கடிஷ்ட்டு பண்ணீட்டோன்னு வெச்சுங்ளே அது அப்டியே நமக்கு பழக்கம் ஆயிடுந்தா எல்லாருமே சொல்றாங்க
இல்ல இல்ல அதுதா உண்ம பழக்கமாயிடு அந்த பத்து நாள் நம்ம கடக்கணுமே
அது ஒண்ணு கொஞ்சொ கஷ்டமாதாந்தோழி இருக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு கொஞ்சோ கஷ்டமாதா இருக்கு அது மேரி ஒரு நாப்பத்தெட்டு மண்டலோன் சொல்றாங்க தோழி அந்த நாப்பத்தெட்டு மண்டலோ நம்ம முடிஷ்டோன்னா அதுக்கப்றோ நமக்கு ப்ச் அப்டியே ஒரு சகஜமாயிடு எல்லாமே பண்ண ஆரமிச்சிருவோ அப்டின்தா சொல்றாங்க எல்லாத் துக்குமே நாப்பத்தெட்டு மண்டலோ அப்டின் சொல்றாங்க தோழி
ஆ எங்க ஏ நா இங்க இருக்க கூடிய வீட்ல மேன் நல்ல நடக்கக்கூடிய ஒரு அ அதாவது நம்ம திருவாரு பெரிய இருக்கில்லயா கேள்வி அ அந்த திருவாரூ சுத் த்தி இப்ப நடக்கக்கூடிய அளவுக்கு நா பாத்திருக்க அந்த பேருந்தெல்லா போம்பொழுது பாத்தோம் அப்டின்னா எல்லாரு சுத்தி நடப்பாங்க அந்த மாதி இப்ப என்ன நா இருக்கக்கூடிய வீட்ட நல்ல தாராளமா நடந்து வர்லாந் தோழி ஒரு கொரஞ்சது ஒரு இருவது நிம்ஷமாவது ஆ கு நம்ப சுத்தி நடந்து வரதுக் அதுவே போதுமானது தினந்தோறும் காலை மாலை எ ரெண்டு வேலையு நடந்தா போது ம் ஆனா நல்லா யோஸ் கிறேன் இப்ப கா லைல எழுந் து நா வந்து நம்ம எப்போது வீட்ல வந்து இல்ல தரசி அந்த நைட்டின்னு ஒன்னு
ஆமா ஆமா
சொல்லுங்க தோழி நீங்க காலைல ஆனா வந்து நமக்
ட்ட ஒரு பசார் இல்லையா
ஆமா உம் நம்மதா என்ன தோழி பிள்ளைகள ஸ்கூலுக்கா பள்ளிக்லா அனு ம்னு சொல்லிட்டு காலையிலங்காட்டி எழுந்திரிச்சு அதுவே ஒரு இதுவாவே போயிடுதே தோழி அதுக்கப்பறோ எங்கர்ந்து நம்ம ஏழு மணிக்கு மேல நம்ம நடப்பயிற்சி பண்றது சொல்லுங்க கேக்குதுங்களா உம் பண்ணனா இந்த அஞ்சர மணி அஞ்சே கால் அஞ்சரைக்கு நடக்கணும் தோழ அது தா உடம்புக்கும் நல்லது
கண்டிப்பா ஒரு ஆறு மணிக்காது எந்ச்சு உண்மையாலே படுக்குறே நா எழுந்துருச்சுட்றேங்க ஆறு மணிங்கிற தான் நா எழுந்துட்றே ஆனா நா இந்த எழுந்திருச்சு வர்றது குள்ளயே என் கூடயே சேந்து என்னோட பிள்ளைங்களு என் க்கு களம்பி போறதுன்ற எனக்கு முடிஞ் புரிய மாட்
கரெக்ட் ஆமா அது கொஞ்ச கஷ்டந் தான் நம்ப போறது ஆமா செரி கொழந்தைய வச்சு
எப்பிடி நா சத்தம் போடாம கதவு பொறுமையா சாத்திட்டு நா ரூம விட்டு வெள்ல வந்தாலும் ரெண்டு நா எழுந்து வந்து வாசல்ல கோலம் போட்டுருந்த ரெண்டு வந்து நிக்குது பின்னாடி அப்பறோ எங்கேந்து நா நடக்குறது எனக்கு அ இதுவே போதும் போதுன் னு ஆகுது
கொஞ்ச நேரம் ஆயி தேனைய இரவு ஆனா பத்து பத்தர மணிக்கு மேல தூங்க வைத்து பாருங்களேன் தோழி கொஞ்சம் காலையில எந்திருக்கிறது கொஞ்ச லேட் ஆகும்ல
கண்டிப்பா நேத்து ந நேத்து இரவு தூங்குறதுக்கு பன்னெண்டு மணி ஆ காலையில என் நா அஞ்சர மணி அஞ்சே முக்கால் இரு ப்ப எழுந்தா என்னோடயே எழுந்துந்து நிக்
ஆஹா அப்ப கஷ்டமே தூக்கம் இருக்காது
து அது அது அதுதா அவங்க அதாவது பெரியவங்க வந்து பாத்துக்கறாங்க இல்லையா அவங்க வந்துட்டு அ பன்னெண்டு மணிக்கு படுத்தாலு சீக்கர எழுந்துருவாங்க லேட்டா படுத்தாலும் சீக்கர எழுந்துருவாங்க என்னைக்காவது நமக்கு கொஞ்ச அசதியாருக்கு படுக் இருப்போ அப்டீன் நம்மளையும் படுத்த கூடாதில்ல ரொம்ப பசிக்கிருச்சி ரொம்ப பசிக்குது வயத்த ரொம்ப பசிக்குது எ ஏ அப்படிம்பாங்க ஆஹ் அவங்க சீக்கர படுதுட்டா
அதெல்லாம் இப்ப உள்ள புள்ளைங்கெல்லாம் பாத் பாத்திங்கன்னா பசிக்குது பசிக்குதுன்னு சொல்றாங்க ஆனா அடுத்த நிமிஷம் நம்ம இது பண்ணிட்டு இருந்தாக்கா அவங்கபாட்டுக்கு விளையாடுறாங்க
இல்ல அதுதான் நான் வந்து அந்த படுக்க விட்டு எழுந்து இருக்க அவ்ளோ ஆமா நான் எழுந்திருச்சிடணும் நான் எழுந்திருக்காம நான் படுத்திருந்தேன் அப்டின்னாக்கா பசிக்குது பசிக்குதுபாங்க நான் எழுந்து வந்து ஒரு டீயோ காஃபியோ ஏதோ ஒண்ணு போட்டு குடுக்குறேனாக்கா எனக்கு இப்ப வேணாம் அப்பறமா சாப்டடுறோம்பாங்க
இதான் தோழி இதுதான் தோழி எங்க வீட்லயும் நடக்குது
படுத்தாவது இருந்திருக்கு இருக்கலாலெல்ல கொஞ்சம் ஓய்வாவது எடுத்திருந்துருந்கலாம் இது மாரிதான் பிள்ளைங்க வந்து பண்றாங்க
கஷ்டமாதான் தோழி இருக்கு இதுங்க என்நேரம் லேட்டா படுத்தாலுமே சீக்கிரம் எழுந்துற்றாங்க காலேல அதுக்கப்பறம் தொடர்ந்து ஏதாவது சேட்ட பண்ணிக்கிட்டு இல்ல அதல பண்ணிக்கிட்டு சமைக்கிறப்பயும் வந்து ஏதாவது இது பண்ணி வுட்டுட்டு பண்றதுதான் வேலையே அதுவும் பாத்தீங்கன்னா ஏ ஏன் பையன்ல்லாம் பாத்தீங்கன்னா ஆ ஆஃப் பண்ணி வுட்டு போயறாப்புல தோழி இட்லி வெந்துட்டு இருக்கும் ஆஹ் ச கேஸ ஆஃப் பண்ணிட்டு போயற்வாப்புல நான் பாட்டுட்டு வெந்துட்டு நெனச்சு பாத்துட்டு இருப்பே கடசில பாத்தா மாவாவே இருக்கும் ச் இந்த வேலேலா நடக்குது காலேல பள்ளிக்கு போறதுக்கு
அதே அதேதான் அதேதான் தோழி எங்க வீட்ல பெரியமகள் இந்த மாரி போய்ட்டு அடுப்லேலாமா கை வைக்க மாட்டாங்க சிலிண்டரல்லாம் கை
ம் ம் ம்
என்னுடைய சின் ன மகள் வெளிய போறோம் பாத்து வந்து அடுப்ப ஆஃப் பண்ட்டு போய் வந்தற்றாங்க இது அது ஆஹ் ப நமக்கு அத அமத்துறது கூட பிரச்சனை இல்ல அது அமத்துறது கூட பிரச்சன இல் இல்ல சப்போஸ் ஊத்திருச்சுன்னா என்ன பண்ற முடியும்
ஆ ஆ அதுதான் பயம்தான உங்களுக்கு அவுங்களுக்கு விளையாட் ட்டா இருக்காங்க தோழி எல்லாம்
அதுதான் அவுங்களுக்கு வந்து விளையாட்டா அத ப பண்ற எனக்கு வரும் அப்டின்றது அவுங்க கொழந்தை அவுங்களுக்கு தெரிய மாட்டேங்குது
ஆமாங் தோழி கண்டிப் பா தோழி இது இந்த மாரி வேலையல்லா நெறைய பாக்குறாங்க தோழி ஆனா
ஆமா
நாளைக்கு பாத்தீங்கன்னா தோழி இப்ப பாத்தீங்க சொல்லுங்க தோழி
ஆஹ் சொல்லுங்க சொல்லுங்க தோழி
இல்ல தோழி நாளைக்கு பாத்தீங்கன்னா தோழி பள்ளி திரும்பியும் ஆஹ் த தெறந்துட்டாங்க திரும்பியும் சமையல் அது இதுன்னு என்னா பண்றதுனே தெர்ல சரி திங்களம திங்களம இந்த தயிர் சாதமு உருளைக்கிழங்கு குடுத்துட்டு இருப்போம் தோழி இப்ப என்னன்னா இந்த ரசம் சாதம் சம் முன்னாடியே சாப்டுட்டு இருந்தாப்ள தோழி இப்ப அதையும் தொடறதுல்ல இப்ப ஸ்கூல் அவருக்கு எது எதுல்லாம் புடிக்கலையோ அது அதெல்லாம் வந்து இப்ப பள்ளிக்கு வச்சு அனுப்பிட்றது தோழி இப்ப சாப்டிட்டு தான தோழி வந்தாவணும்
சாப்டுட்டு வராங்களா நீங்க பள்ளிக்கு குடுத்து சாப்டுட்டு வராங்களா
வந்து ஊட்டி விட்டறாங்க தோழி எப்டியாவது சாப்பில்லேனாலும் அதுனால கொஞ்சோ திருப்தியா இருக்கு தோழி அது வரைக்கும் கொஞ்சோ சந்தோஷம்தான் இதே தயிர் சாதோ வைங்க ஆனா அவரே சாப்டுட்டு நிம்மதியா அப்டியே வலிச்சு தின்னுட்டு வராப்ள தோழி ரசோ சாதோ சா என்ன இருக்குன்னு தெரில
அப்டியேதான் பண்ணிட்டு வராங்க என்னுடைய மகளும் சரி உருளகெலங்கு தைர்சாதம் உருளக்கிழங்கு ஏழு நாளுமே தயசாதம் உருளைக்கெழங்கு கொடுத்தாலும் என் மகள் சாப்ட்டு வந்துருவாங்க விட்டது கடையாது ஏன்னா அது சூடா சாப்ட்டா சாப்பாடு நல்லா இருக்கும் ரச சாத நம்ப என்னாதான் வந்து கொலைவா செஞ்சு நறைய ரசத்த ஊத்தி கொடுத்தாலும் சாத
ஏன் தோழி நீங்க சாதத்த சூடாக இருக்கோ போதே நல்லா கொஞ்சோ நல்லா பெசஞ்சு ஆற விட்டுட்டு தானே அதுல ரசத்த ஊத்தி குடுப்பீங்க
ஆமா அப்டித்தான் கொடுப்போம் ஆனா வந்து ரச சாத சூடா சாப்ட்டாதான் இல்லைங்க சா நம்மளுக்குமே சூட சாப்டாதா சாப்ட பிடிக்கும்
என்னாம
தெரியாது ஆனா ஆ அவுங்க பள்ளில யாரோ வந்து அது அ என்னுடைய மகளும் வந்து என்னைக்கு வெள்ளிக்கிழமை கேட்ட எனக்கு வந்து காலைல இன்னைக்கு மதியானத்துக்கு லன்ச் வந்து ரச சாதம் உளகெழங்கு செஞ்சு கொடுமா அப்டின்னே முதல் முறையா நான் செஞ்சி கொடுத்தன் ரச சாதம் உருரல அவுங்களுக்கு என்ன சாப்பிட்டு வருவாங்களா வர மாட்டாங்கனு ஒரு சந்தேகத்திலயே குடுத்து வுட்டேன் பாத்தா சாப்டுட்டு வந்திருக்காங்க. ஏ எனக்கே ஆச்சரியம் சாப்டுட்டாங்களே அப்டின்னு ஆனா அத நான் போய் நான் இந்த மாரி செய்யணும்னு எனக்கு மத்தியானம் குடுதாது சாப்பட
ஹ ஹ ம் ஆமா கண்டிப்பா தோழி கண்டிப்பா. இப்பப்ப வச்சு குடுத்து விட்டுறேன் தோழி- எது எதெல்லாம் இது பண்றோனோ அது அதெல்லாம் எல்லாத்தையும் வச்சு அனுப்பிச்சு விட்டுறன் தோழி, சாப்ட்டுதானா ஆவனும் வேற வழி
அப்படி சாப்பிட்டுட்டு வரமாட்டாங்க இங்க பிடிக்காத சாப்பிட்டு அப்படியே வரும் வீட்
ஏன் தோழி டீச்சர் கவனிக்க மாட்டாங்களா?
யாரும் கவனி க்கிறதல சாப்பாடு விஷயத்த தவர் அங்க யாரோ கவனிக் றதல அவுங்க அவுங்க சாப்பாட்டு அவுங்க அவுங்க பிரிச்சு சாப்த்து போல ஆஹ் இப்ப அவங்களுக்கு வந்து தேங்கா அதெல்லாம் பிடிக்காது தேங்காய் சாதம்லாம் கொடுத்தா சாப்பிட்டு வர மாட்டாங்க, அது பாக்ஸ் அப்படியே வந்துக்கு, மற்றபடி தயிர் சாதம் அப்படி டிஃபன்லாம் குடுத்துவிட்டம்னா சாப்ட்டு வந்துருவாங்க. கம்ப்ளிட் பண்ணிட்டுதான் வருவாங்க டிஃபண் ஐட்டத் த பொறுத்த அளவு லெமன் சாதம் குடுத்துட்டா சாப்பிட்டு வந்தாங்க போன லெமன் சாதம் குடுத்து விட்டா சாப்பிட்டு வந்தாங்க இப்ப வந்து லெமன் சாதம் கொடுத் து விட்டாலமே சாப்பிட மாட்டேங்கிறாங்
இந்த தக்காளி சாதம் அதெல்லாம் தோழி தக்காளி சாதம் அச்சச்சோ
என்னன்னா அதுல தக்காளி வந்து அந்த தக்காளியோட தோல் எல்லாம் இருக்கு இல்லையா வெங்காயம்லா இருக்கு இல்லையா அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க வெங்காயத்தை பொறிக்கி வைக்கணும் தக்காளி பொறுக்கி பொறுக்கி வைக்கணும் அதெல்லாம் அவங்களுக்கு
அப்ப கஷ்டமாச்சு அப்புறம் என்னதான் பண்றது வெங்காயம் போடாம எப்டி சமைக்கிறது?
அதுதான் தோழி மத்தியானம் நீங்க என்ன சமைச்சு குடு என்ன சமைக்க து அவங்களுக்குன்னு என்ன சமைக்க கற என்ன சமைக்கிறது சப்பாத்தி
உஹ்ம் தோழி கேரட் ரைஸ் அதெல்லாம் கேரட்ஸ் சாதம் அதெல்லாம் பண்ணி கொடுங்களாம் தோழி நல்லாதானே இருக்கும் அதெல்லாம்?
தருவோம் அது பிடிக்கும்போது நேர கொடு தே திரும்ப வீட்டுக்கு வருது சாப்டாங்க இ
ஆஹஹா உம் உம் கண்டிப்பா தோழி நன்றி தோழி